ஹலோ ஆஆ சொல்லுங்க தோழி என்ன பண்றிங்க
ஹலோ ஆ ஒக்காந்துட்டுயிர்க்கேன் தோழி திரும்பவும் திரும்பவும் நம்ம இணையலாம் தோழி அந்த கால்ல ஒன்னு பிரச்சனையில்ல ம் தோழி அதுகப்புறம் வேறஎங்க எங்க யில்லா போயிரு கீங்க அவங்க வந்த ஒன்னையா அவங்க இல்லாது எவ்ளோ தோழி மிஸ் பண் றிங்கன்
பட் ரொம்ப மிஸ் பண்றே எனக் வந்து ரொம்ப கஷ்டமாயிருக் குங்க ஒரு சில பேர்னா அப்டியே வந்து அவுங்க ஹஸ்பண் கூட போறதுனாப் பாத்துட்ரிப்ப அதும் ஏ பொண்ணு ரொம்ப எல்லாரு அப் அப்பாலா கூப்ட வருவாங்களா ஸ்கூல்னா கூப்ட வருவாங் க அப்பலா அப்டியேவு ஒரு மாரி பாப்பாங்க அப்பலா ஒரு மாரி றிருக்குங்க என்னடா வாழ்க அது ஃபாரின் வாழ்க அப்டின் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாருக்கும் நம்ளால மத்தவங்க மாரி வாழ முடியாதா அப்புனாப் பாத்திட் நமக்கு என்னா பண் றது ரெண்டு கொழந்தைங்க பொம்பள பிள்ளைங்க படிக்க வெக்கணு அதுக்குப் போயி சம்பாதிச்சிதா ஆகணுமே
ம் ம் செரிங்க தோழி வேற என்ன செய்விங்க தோலி நீங்க அவுங்க வந்துடாங்கனா என்ன நல்ல செஞ்சி குடுப்பிங் இங்க அவுங்ளுக் என்னன்னல்லா புடிக்கும்
அவுங்ளுக்கு ரொம்ப புடிச்சதுன்னா வந்து அவுங்ளுக்கு ஃப்ரை பண்ணி மட்டன் ஃப்ரை இந்தமார்னா ரொம்ப புடிக்கும் அந்த மாரினா பண்ணி குடுப்ப நா தா சமைப்பே எங்கம் அம்மா சமைக்கவே மாட்டாங்க அவுங்க வந்திருந்தாங்கன்னா நா தா சமைப் தெரியும் ம்
சேரிங்க தோழி இல்ல அங்க என்னன்னல்லாம் யுவான் தோழி ஃபெஷ்லான் தோழி அங்க என்னனென்னலாம் உங்களுக்கு வாங்கிட்டு வருவாரு எல்லாம் ரொம்ப சீப்பா கெடைக்கு
சீப்பா எதுவுமே கெடைக்காதுங்க அங்க வந்து ஆஸ் திரேலியா சூழ்ந்து இப்போ சவுதி இந்த மா ரி ஏரியால தான் தையல மா ச்சி கெடைக்கும் எங்க அத்ததான் சொல்லுவாங்க ஒரு பெத்த அம்மாவுக்கு தையிலம் வாங்கிட்டு வரியா அப்டிபம்பாங்க தையிலலா அங்க இல்லம்மா இங்கேயே கெடைக்குமா அந்த தையிலலா அப்டின்பாங்க அங்க ஒன்னுமே கெடையாது ஏ சும்மா நம்மளோட ஆசைக்கு வேணா ஆளுக்கு வந்து எதாச்சும் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க போயி ம் ம பிள்ளைங்களுக்கு அப்படி வாங்கிட்டு வா அதுவும் இத்தனவருஷம்னா ஒன்னுமே இல்ல எதுவுமே வாங்கிட்டு வர்ல என்னா ஸ்பெஷலா இருக் நம்ம ஊர்லயே அதுக்கு நான் வந்து வாங்கி தரேன் அப்டின்பாங்க வேண்டாம் அப்டின்பாங்க அந்த மாரி தாங்க இருக்கும் வே எதும் அது அதாவது மேக்கப் திங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் காஸ்ட்லியா இருக்கும் பட் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமா இருக் கும் நல்லா இருக்கும்
ம் ம் ம் செரிங்க செரிங்க தோழி இப்ப வந்தாருன்னா எத்தன மா துல போவாரு
எயிட் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அங்க அங்க ஒர்க் பண்ணுவாங்க இங்க வந்து டூ மந்த்ஸ் இருப்பாங்க
ம் ம் ம்
ஆமா
ஒரு வருஷத்துக்கு எயிட் மந்த்ஸ் அங்க டூ மந்த் இங்க நெக்ஸ்ட் ஒன் மன்த் வந்து நீங்க அவுங் போறது கரெக்ட்
ஆமா கரெக்டா இருக்கு ஆமாங்க
ரொம்ப கஷ்டோ இல்ல பசங்க எல்லா ரொம்ப ஏங்குவாங்கல்ல தோழி காசு எவ்வளவு முக்கியமோ அதோடே பாசோ அதிகமா முக்கிய கியா தோழி கொழந்தைங்களுக்கு அவங்க இந்த இந்த வயசுல தா அவங்கள தூக் கியோ கொஞ்ச முடியு நம்ம அவங்களால கிள்ள முடியு அவங்கள தாலாட்ட முடியு எல்லாமே இந்த வயசு லதா இந்த வயசுக்கு அப்புறோ அவங்களு ஒரு மெச்சூர்ட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறோ நம்ப என்னதா வந்து கொஞ்சநாளா சரி எது பண்ணாலு சரி அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல தோழி ஆனா கொழந்தைங்க
ஆமா தோழி ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க பாப்பாங்க ரொம்ப அ அப்படியே அதா சொல்றேன்ல ஏக்கமா பாப்பா என் பாப்பானா அவங்க அப்பா அப்பா அப்படியே புல்லெட்ல வச்சுன்னா கூட்டிட்டு போவாங்க அப்புடி அம்மா பைக்ல வச்சு கூட்டிட்டு போ மாட்டாங்களா அப்படினுலா கேக்குங்க எனக்கு கவலையா இருக்கு இருடா கொஞ்ச நாள்ல ஏன்னா உனக்காக தானே போயிருக்காங்க நீங்க படிக்கணு நல்லா படிக்கணு அ நல்லா ஸ்கூல்ல சேக்கணு அப்டி சொல்லிட்டு அவங்க அப்பா அதனாலதா போராடுறாங்களே ரெண்டு பொம்பள புள்ளை ஆயிடுச்சு என்ன விட்டுறு தயவு செ செஞ்சு அப்படிங்கிறாங்க ஆமா நம்ம பிள்ளைங்கலலா இனிமே பாக் க்கணு நமக் காக டூ மந்த்ஸு அவ்ளதா அப்பிடிதா நீ நெனச்சுக்கனு அப்டிம்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ற என்ன பண்றது கே அப்டின்ட்டு இருந்தாலு கூட இருந்தாலு சண்டன் தாங்க வரு ஆமா ஆமா கண்டிப்பா தோழி எங்க பாத்தாலு பணந்தா தோழி ஒரு நம்மளயே மாமியார் மதிக்கனுன்னா நம்மகிட்ட பண இருந்தா தா மதிப்பாங்ளே சும்மா கடையாது பணெ இந்தா நம்மள தூக்கி வச்சு பேசுவாங்க இல்லாட்டி அவளதா இவளா இவளதா இவளால ஒன்னுமே பண்ண முடியாது அப்டின்னு ஒதுக்கிருவாங்க எல்லா அ ப்புடிதா இருக்காங்க தோழி நானு நறையா பாத்துட்டே நறையா பாத்துதா சம்பாதிக்கெனு அப்பிடிங்கிற ஒரு எண்ணொனா வருது இல்லாட்டி வந்து ஆ நா நம்ம ஹஸ்பண்டே நம்மள மதிக்கொன்னா நம்ம சம்பாதிச்சாதா மதிப்பாங்ளே அப்புடிதா இருக்கு உலகொ அது வெளிய சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து அவுங்களுக்கு ஒரு ஹெல்ஃபுல்லா நம்ம இருந்தோனா அவுங்க நம்மள மதிப்பாங்க
ஆமா தோழி இப்ப நம்ப இப்ப ஒரு ஆள் சம்பாதியத்துல போற கண்டிஷன்ல இப்ப இல்ல தோழி இந்த காலகட்டத்துல நம்ப எவ்ளொதா ஒரு லட்ச ரு பா சம்பள வாங்குனாலு சரி அந்த அம்பதாயிருபா சம்பள வாங்குனாலு செரி அது என்ன ஒரு ஒரு ரெண் டே மாசத்துல அது காலி இ எம் ஐ கட்டனு அப்றொ வந்து கரண்ட்டு பில் கட்டனு லோன் கட்டனு எவ்ளோ கட்டனு தல சுத்தி கீழ
அது வீடுனா லோன் வாங்கிட்டம்னா அவ்ள தா தோழி வாழ்க்கையே அதுல நாங்க அதுனாலதா எங்ளுக்கு யோசனையா இருக்கு வீடு லோன் போட்டு வாங்கவே வந்து எ ஹஸ்பண்ட் ஓகேங்குறாங்க இருந்தாலு நா சொன்னே நீங்க அப்ப வாழ்க்க முழுக்க அங்க இருக்கனுன் முடிவு பண்ட்டீங்ளா இந்த ஏ ஞ்சுலதா நம்ம நம்ம இப்படி இருக்க முடியு ஆ நீங்க வந்து ஆ எனக் இப்ப வந்து வீடு முக்கியங் கெடையாது அடுத்து பாத்துக்கலா பொம்பள பிள்ளைங்கதான பாத்துக்கலா நகை சேத்துக்கலா நீங்க அதெல்லா வந்து இது பண்ணாதீங்க அப்பன்னா இல்ல ஆ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பில்லா சொல்லுவாங்க ஏதாவது பண்ணணு இப்படி இருந்ததுக்கு என்னங்க ஒரு
பண்றதுனால அதிகமாதா தோழி கட்ட வேண்டியது வரு
ஆமா ஆமா அதுக்கு வெயிட் பண்ணியே பண்ணலா எனக்கு தெரிஞ்சு என்னத்த இப்பவே போய் நம்ம பண்ண போறோ சோ வெயிட் பண்ணி காசு சே த்து வெச்சு பண்ணலா
ஆ
அவிங்களுக்கு குடுக்கறதுக் கு வட்டி இதெல்லாங் குடுக்கறதுக்கு நம்ம ஒரு பக்கோ சேத்து வச்சுட்ருக்கலா
ம் ஆமாங்க தோழி
நம்ம கைல இருந்துச்சுன்னா வந்து இதுனா கட்டுவோ இதுனா வந்து இது வாங்கிறலாமா அது வாங்கிறலாமா பிளான போட் டு இது பண்ணிருவோ அதுதா ஒன்னே சேத்து வைக்கவே முடியாதுங்க ஐயோ எதாச்சு ஒண்ணு வந்துருது அந்த செலவு இந்த செலவு அ துவு நா வந்து தனியா ஒரு குடும்பத்த சமாளிக்கிறே அவங்க அங்க இருக்காங்க சிலிண்டர்ல இருந்து கரண்டு பில்ல இருந்து எல்லாமே நான்தா பண்ணு பண்ணுவேனே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆ இவ ரெண்ட்டு எல்லாமே நம்ம குடுக்குறது க்கு அலையறது வைக்கிறது அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்றது இ அப்ப அவங்களுக்கு தெரியாதில்ல நம்ம எவ்வளோ ருபா செலவு பண்றோ என்ன ஆவு குது அப்படிங்கிற சொன்னாலு அவுங்க புரிஞ்சிக்க மாட் ட்டாங்க தோழி என்னன்னா இல்ல நீ வந் து வேஸ்ட்டா தான் செலவு பண்ற ஏன் இத கொறைச்சா என்ன அந் த மாரினா பேசுவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன டா இது அப்டிங்கிற மாரி இருக்கும் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு தான் செலவு பண்ணிருப்போமே
ஆமாங்க தோழி
அது அவுங்களுக்கு தெரியாது இது வேஸ்ட்டான சாதன நீங்க இருந்து பாத்தாலு தெரியும் நாங்க போறே நீங்க இங்க வாங்க அப்டீம்பே என்னைய தயவு செஞ்சி வி டுங்க அப்டி
ம் சரி அது இருந்து பாத்து செலவு கும் பழைய இப்பகிற காலத்துல எ ஒரு ஒரு கேஸ் வாங்கனா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்துடுது
ஆ வெளிய போனா வெளிய போனா என்னங்க ஓ டக்குனு ஐநூறுபா செலவாயிடுது ஐநூறுபா எடுத் டக்கு டக்கு டக்குன்னு நூற்நூரூபாவா போயிருது எனக்குலா கஷ்டமா இருக்கும் என்னடா ஒரு நிமிஷத்துல வெய் தேடின் தே
ஆ இப்போ ஒரு நாளிக்கே இப்ப நம்போ எவ்ளோ கஷ்டப்பட்டு சே சேமிக்கிறோ இப்டி ஒரு நாளைக்கு இப்டி போய் டு வரலாங்கட்டியு ஆயிரூபா ஐநூரூபா கேட்டா வந்து இத வாங்கணோ அ த வாங்குணோ வீட்டு செலவுக்கு அவ்ளோ ஆயிடுது என்ன பண்றது நம்ப நல்லா இருக்கணும்னு நெ அதெல்லா வாங்கி தான ஆவுனோ வேற வழி
வேற வலியே இல்லங்க அதுவு நம்ம ஒருத்தங்க கைய எதிர்பாத்துக்கிட்டே இருக்க முடிலங்க நெனச்சி பாருங்க சும்மா சும்மா போய் கேட்டேன்னா அவுங்களுக்கும் வெறுப்பு வந்துரும் இல்லங்க யோசிச்சி பாருங்க அது வந்து நல்லாவே இருக்காது அது நமக் க்குமே வந்து கஷ்டமா இருக்கு போய் போய் நிக்கிறது அதுக்கு நம்மளே நம்ம சம்பாதிக்கலா அ வேற வழி கெடையாது நம்ம அத பண்ணிதா ஆகணுமே அது அவங்களோட ஸ் டோ இல்ல நம்மளோட இதுதா அவுங்க இல்ல டி நம்மள கீழியேதா வச்சிருப் ப்பாங்களே அ இவுங்க இன்ன நம்மட்டதா கேப்பாங்க நம்மட்டதா கேப் ப்பாங்க அப்பிடின்ட்டு
இப்போ ஒரு சில பேரு ஆ இல்ல ஆமாங்க தோழி அது கரெக்ட்தா தோழி இப்ப நம்ப வேலைக்கு போவே முடியாத சுச்சுவேஷன்ல இருக்குறோ ஆனா ஒரு சில பேர் வந்து ஆண் க்குள் வந்து என்ன பண்றாங்கன்னா வாங்குற சேலரியே அப்பிடியே கிரிடிட் ஆயிருது அங்க என்ன சேல் ட்ரி வாங்கறாங்களோ அது அப்பிடியே நம்ம ஃபோன் டிரான்ஸ்ப்பா ஆயிது அது நம்ம அக்கௌண்ட்ல வந்து விழுந்து து அதுக்கப்புறோ நம்மளா பாத்து குடுத்தாதா ஒரு சில பேர் அப்பிடிதா இருக்காங்க ஒரு சில பேர் என்னா பண்றாங்க பெட்ரோலுக்கு
ஆ அப்பிடி இருக்காங்கங்க கொய்ஃப்ட்ட குடுக்குறவங்கனா இருக்காங்க நெறைய பேர் ஏ ஃபிரெண்ட்ஸோட எத அது சில பேரோட கேரக்ட்ருங்க நம்ம ஹஸ்பண்ட்னா அப்பிடி கெடையாதுங்க
ஏ ஹஸ்பண்ட் வந்து அங்க து என்ன பைசா போடறாங்களோ அது அப்பிடியே டிரான்ஸ்சர் ஆயிடு எனக்கு நா பாத்த இதுக்கு இது கே எதுக்கு அப்பிடின்னு சொல்லி நா பண்றதுதா இந்திங் இந்த இதுவுக்கு கேஸுக்கு பெட்ரோலுக்கு மட்டு தா வெச்சுருப்பாங்க அவங்க மத்தபடி மீதி எல்லாமே டிரான்சல் பண்றோ நா என்னன்னல்லா பண்ற ஏன்னா வந்துடுது அவ்ளோ பைசா கரெக்டா வந்துருது அக் கவுண்ட்ல நம்ப என்னனென்னல்லா பன் பண்ற நம்ம ஜிபே தான பண்றோ இப்பெல்லா அஞ்சு பேல இதுக்கு இவ்ளோ இவ்வளோ இது இந்த கடைல எவ்வளோ இது நம் பே பண்ணிக்கிறோ அதுக்கப்புறோ கேஸுக்கு எவ்வளோ தண்ணி கா காஸ் எவ்வளோ எல்லா கரண்ட்டு பில்லுக்கு எவ்ளோ இ எல்லாமே வந்துருதுங்க அதனால நம்ப வாங் வாங்குற பைசா அப்டி கரெக்டா போயிட்டு இப்ப இன்னொருத்தவங்க சம்பாரிச்சா ஒருத்தவங்களுது செலவானா கூட இன்னு ஒருத் தவங்களுது இருக்குல்ல அ அதுல நம்ப பாத்துக்களால்ல அப்டின்ற மாரி ஆயிட குடும்பத்துக்காக எல்லாமே அனுசருச் சிதாம் போய் ஆகணு ஆனா நம்ப வந்து என்ன பண்றதுன்னா நம்ம கொழந்தைங்க இருக்குறதுனால நம்ளால வேலைக் போக முடில என்ன பண்றது
ஆமா ஆமா அதுதா ஒண்ணு தோழி அவுங்கல கரெக்டா ஸ்கூல்ல போய் உடணு ரொம்ப கஷ் வேலைக்கி நம்ம போ முடியு ஃபுல் டைமா போ முடியுமா போ முடியாது து பார்ட் டைம் பாத்தா புள்ளைங்க வந்துருவாங்க அவுங்களுக்கு சாப்பாடு குடுக்கணு வெக்கணு
ம் அது மாரிதா இருக் தோழி சேரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனதுல மிக்க மகிழ் ச்சி தோழி இன்னொரு இணைப்புல நம்ப இணைவோம் தோழி ம் ஓகே தோழி